ஹலோ
ஆ சொல்றா
அப்பவே சொன்னண்டா அந்த பைய கைல
நா யாருமே இது பண்ல இவன் தான திடீர்னு நீ மேகனா காலேஜ்ஜு எனக்கு பசங் கூட யாருக்குமே சொல்லடா
டேய் அவன என்னா தா பண்றதுனே தெர்லடா எனக்கு
ஏ அந்த மேரி பண்ண வேற எந்த காலேஜுமே கெடைக்கலயாடா எதனா கவுர்மெண்ட் காலேஜ் கூட போட்டு போட்டுக்கலாமேடா மேக்னா காலேஜ்தா
டேய் பிரெசிடென்சி பிரெசிடென்சி போடுறேனான்டா ஃபர்ஸ்ட்டு ஏன்கிட்ட
அது கூட போயிட்ருக்கலா டா ஒரு இதுடா அது எதனா பேராவ்து இருந்திருக்கூ இது ப்ரோஜனமே இல்லடா இது காலேஜு
அங்க போறோன்னா அப்புறொ கெடைக்கல
ஆ
ரெண்டாவ்து அம்பேத்கர் போட்றேன்னா
ஆ
அம்பேத்கார்லயு கடக்கல
எங்கனா காசுகுடுக்குறேன் சொல்ட்டு சீட்டு கேக்க வேண்டியதான இப்ப எங்க பசங்கள எத்துகோடா இன்ஜினியரிங் பஸ்ட்டுல்றா படிக்க முல்லன் சொல்ட்டு போய் ஜாயின் பண்றானுங்க ப்ரசிடென்ஸில முப்பதாயரோ குடுத்து ஜாயின் பண்ணிக்கிறா இப்ப அட்மிஷன் போறதுக்கோசொ தரமாட்டேன்ட்டானுங்க சீட் ட்டு இப்ப முஞ்சிச்சு அட்மிஷன்லா அப்டின்னிக்கிறானுங்கோ முப்பதாயிரரூபா கேட்டுக்கிரானுங்கோ ஒரு சீட்டுக்கு குத்துட்டானுங்கோ குத்துட்டு வாங்கி சீட்டு போட்டு வந்துக்கிறானுங்கோ
தெர்ல என்னா கதன்னு
இது ஒரு காலேஜ்னு இதுல வேலா படிக்கல்றா
ம்
லோக்கல்ல இருக்குற எங்களுக்கே இது காலேஜ் இருக்கதே தெரியாதுறா எதோ இது அது பாட்டுன்னு ஒரு மூழைல இக்குதுடா
ஏ ஃபர்ஸ்ட்டு நல்ல பேர் தானே வாங்கி வச்சிருந்தது அந்த காலேஜி
அ
ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் காலேஜ்ல்ல
ஆமா
அதனால நல்ல பேர் இருந்தது அது எப்போ ஆட்ஸ் அண்ட் சயின்ஸா மாத்துனாங்கலோ அப்பயே முடிஞ்சிச்சி கத
யாருமே வறதுல்ல அந்த காலேஜுக்கு அந்த காலேஜ்க்கு கிரௌண்ட் மாறி தானே யூஸ் ஆகுது கிரிக்கெட் ஆ கோசரோ லோக்கல்ல இருந்து கூட யாருமே பசங்க விரும்ப மாட்டாங்க
காலேஜ்ல சேந்தது பைத்திய மாடா அது
அது வந்து பக்கத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டி சென்னான தெர்ல ஏன்னா வீட்ல என்ன சண்டயானா அதுன்னு தெர்ல
அப்டி நல்லா படிக்கிற பொண்ணு போயி அந்த இத்து போன காலேஜ்லயாட போட்டுஇருக்குது டே
அந்த பொண்ணு ஒரு ஒரு மாசம்னா திரும்ப சொல்லினு இருந்துச்சு
ம்
குயின் மேரிஸில ஜாயின் பண்ணிட்டே
ஏ அத எல்லா நல்ல காலேஜ் தண்டா லேடிஸ் காலேஜ் ஜுடா அது எல்லாமே
ஆ எல்லாரு கிட்டயுமே அப்டி தா சொல்லி வச்சுச்சுனு இருந்துச்சு குயின் மேரிஸ்ல ஜாயின் பண்ணே குயின் மேரிஸ்ல ஜாயின் பண்ணிட்டேன்ட்டு
ஆ ஆ
ப்ரோ காலேஜ் ஓபன் பண்ணி ஒரு மூணு மாசம் கழிச்சு நா பாக்குறே கூட்டதுலா நின்னு னு இருக்குது என்னா டா எதுக்காக நிக்குதுனு கேக்குறே பசங்கல இல்லரா அது எங்க காலேஜ் தானா அது டே அந்த பொண்ணு நெறியா மார்க்கு எடு த்துச்சுடா ஐநூத்தி நாப்பாது அவ்ளே எடுத்துச்சுடா அது என்டா உங்க காலேஜுலா படிக்கப்போது இல்ல றா அது எங்க காலேஜு தானுறானுங்கே
ம்
ஐநூத்தி நாற்பது எடுத்துட்டு ஃபஸ்ட் மார்க்கு எங்க ஸ்கூல்ல மேகனா காலேஜ் பி எஸ் சி கம்யூட்டர் சயின்ஸ்சு நா எது க்குதுனே தெரியாம போயி ஜாயின் பண்ணிருக்குது அதால
ஏ பி எஸ் சி ஏத்தது கூட பிரச்சனா இல்லடா காலேஜ் எப்பவுமே ஒரு டிகிரி ஒருத்தா போணுண்டா
ஆ அந்த காலேஜ் பேரு இருந்தா தா இ இ இதுக்கு வேல கெடைக்கு
ம் ம்
அந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட்லா எதுமே இல்ல பிளேஸ்மெண்ட்லா இல்ல டிகிரி எத்து குடுப்பா பாஸ் பட்டனா அவ்ளே தா
அது கூட கஷ்ட தா
தேவையில்லாமா போயி ஜாயின் பண்ணிச்சுங்க அங்க சேரி அது தா அப்டி பண்ணச்சுன்னா இன்னொன் அது ரெண்டாவது மார்க்கு இந்து காலேஜு
யாரு
தேவதர்சினி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு
அது கூட கேச்சுறா எம் ஜி ஆர் ல ம் அந்த பொண்ணுக்கு செம்முகு கேட்டே
ஆஹ்
செம்முக்கே ஒ ஒன்றார லட்ச ரூபா ஒன்னு இருபது ஒன்னு முப்பது கட்ணுமா
அப்போ கஷ்டே செம்முக்குனா
ம் யாப்பா வேணண்டா யாப்பாண்டு போயிச்சு அது
இங்கன்னா நாப்பதாயிர ரூபா போல இருக்குது வருஷத்துக்கு வருஷத்துக்கா சே வருஷத்துக்கு தா இந்து காலேஜ்ல
நாற்பதாயிர ரூபா கூட பரவல்றா இன்ஜினியரிங்லா எத்தனால தொண்ணூறு ஆயிரம் தொண்ணூறாயிரத்தல இருந்தா ஷார்ட்டே செம்முக்கு
செம் எங்க காலேஜ் எல்லா அவ்ளோ இல்றா மேக்சிமம் பீஸ்சு எங்க காலேஜ்ல வருஷத்துக்கு எண்பத்தி ஏழாயிரம் ரூபா வருஷத்துக்கே பேஸ்ட்டு காலேஜ் எங்குளுது புல்லா ஸ்பான்சர் பண்ணுவானுங்கோ அதுல போயிடுது
டி சைடு இல்லடா
ஆ அதுக்கு எங்க காலேஜி எல்லா கா காட்டு குள்ள இக்குது
ம்
பாதி கவர்மெண்ட் இடன்னா எங்க காலேஜு கவர்மெண்ட் இடத்துல காலேஜ் கட்டா
ஆ
அவெ எப்ப கவர்மெண்ட இப்ப கேட்டாலூ எத்துகுடுக்கனூ காலேஜ்க்கு பாதி காலேஜ் போய்டூ முக்காவாசி காலேஜ் போய்டூ கிரவுண்ட் எல்லா கா கவர்மெண்ட் பேர்ல தா கீது
இது வந்து அந்த சிட்டிசன்னு எல்லா காலேஜுமே முப்பத்தஞ்சாயிரோ நாப்பதாயிரம்ந்தா செமஸ்ட்ருக்கு
ஆ நம்ம ‌எலாம் தேடிக்கினூ போனோ காலேஜ் தேடி போய் கண்டுபிடிச்சு ஏதனா காலர்ஷிப் இருக்குதா எனக்கு இவ்ள கம்மி யாகுமா கேஸ்ட்க்கு இவ்ளோ கம்மி பண்ணுவாங்களா அப்டின்னு கேட்னு போனாங்க தனியார் காலேஜ் போனா அப்படி தா நால்லா கவுன்சிலிங் போட்டு ரெண்டு மாசொ அலஞ்சிக்குன்னு இருந்தெ எதுனா ஒரு காலேஜ்ல ஃப்ரீ சீட் கொச்சிரூமா கொச்சிரூமான்ட்டு
சரிடா உங்கூர் பசங்களா கவுன்ஸ் ஸ்த்ரீ போட்டானுங்டா ஒர்த்தெ நீங் மாத்தி மாத்தி போர்ரானுங்கோ
ஆ
அதனால புள்ளீங்கே எப்பான்னூ போயிட்ச்சு போயிட்டு இப்ப ‌என்னா பண்றா பாரு ஒருத்தெ என்னா பண்றா பாரு ஸ்ரீபெரும்புத்தூர் போயிட்டா காலேஜக்கு அது ன்னா காலேஜ்ன்னு தெர்ல இன்ஜினியரிங இன்ஜினியரிங் தா படிக்கிறா
ஆ செ ஸ்ரீபெம்மந்தூர்ல அந்த ஒரு காலேஜ் தா கீது யுனிவர்சிட்டி வெங்டேஸ்வரா யுனிவர்சிட்டி
அது அவனதா கேக்கணூ பட்ச்சு ஒண்ணூ எண்பது கட்டிகிறானாடா
ஆ
ஸ்ரீ தும் ஜீ ஆர்ல வந்து போடறேன்றா எம் ஜி ஆர்லா என்னா சொன்னாங்கோ எப்பா நீ ஆரியரூ வச்சுன்கீற எல்லாமே வச்சுன்னு கீற
ஆ
மறுபடியூ ஃப்ஸ்ட் இயர்ல இருந்தா படிக்கனூ இன்னிகிறாங்க மறுபடியூ ஃபர்ஸட் இயர்ல இருந்து படிக்கிறோன்றா ஆவெ வேற பைத்திகாரன்
அவங்க கவுன்சிலிங் போட்டால எப்படி போனா அது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சானா பிரவேட் ஸ்கூல் பட்ச்சான
ஏ கவர்மெண்ட் ஸ்கூல் தாண்டா
கவர்மெண்ட் ஸகூல்னா ஃப்ரீ சீட் கிடைச்சிருக்குமேடா செவன் பாயின்ட் ஃபைவ் ஒரு ஆப்ஷன் கீதுறா அதுல போட்றுந்தானா
ஏய் நல்லா படிக்கிற பைய்ண்டா இத்தினூக்கூ நல்லா படிக்கிற பையிண்டா கவுன்சிலிங் போட்டு அவ்ளோ தூரம் போறா
ம் ஃபீஸே இருக்காதுடா அப்படின்னா கவர்மண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தா
டே காலிய்லே எட்ர மணிக்கோ கா ஹாங் காலையில ஒரு ஆறு மணிக்கோ எப்போய ஏறுவாண்டா பஸ்ஸு ஆ
சொத்தில்லியா
காலையில ஆறு மணி பஸ் ஏர்னானூ வச்சுக்குவயே எங்க ஊர்ல அவூங்ளுக்கு காலேஜ் பஸ்ஸே ஒண்ணு வர்து போலகிது
ஹஸ்பண்ட் ரெண்டு
அந்த காலேஜ் பஸ் ஏற்னனா போய் காலேஜ் சேர்ந்துட்டு வீட்டுக்கு வரத் இத்தனிக்கூ நைட்டு எட்டு மணிக்கு தா வருவா காலேஜ் பஸ்லியே அ எட்டு மணி வறத்துக்கே வெறுப்பா கீதூன்ட்டுதா நிக்க போறன்றா அதுவூ ஒரு வருஷோ போயிட்டான்
ஒரு வருஷோ போயட்டு ஆவனுக் வய்ஸ் த்து இருந்தா ஒரு இப்ப ஆனா ஒரு இரண்டாயிரத்தி எட்டு அந்த மாதிரி இருந்தா இரண்டாயிரத்தி ஒன்பது அந்த மாரி இருந்தா பரவால்ல ஆ பதினெட்டுக் கம்மியா வய்ஸ் வயசு போயிட்ச்சுன்னா முன்ஞ்சிட்ச்சு
அவள் தா ஒரு வருஷொ வேஸ்ட் போயிச்சு இப்போ
ஒரு வருஷோ போனது கூட பரவால்ல ஃபீஸ் வேஸ்டா போச்சு
ஒ டே ஒரு லட்சத்தி எண்பத் எண்பதாயிர ரூபாட
அது இருந்துச்சுன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல முட்ச்சிற்கலா கோர்ஸ்
ஆ அது தெரலடா இவனுங்களுக்கு பணம் சும்மா வழிதுன்னு நினச்சுக்கிறானடா பாய் இன்னொரு பையன் அந்த மாதிரிதான் ஆ ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் ஏலகிரில கட்னான் ஏலகிரி தெரியுமா ஏலகிரில போய்ட்டு ஒருத்தன் படிக்கிறேன் எங்க ஊர்ல இருந்து கட்டி போய் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சினுருந்தான்
ஆ
ஒரு செம்மோட ஓடியான்ட்டான் எனக்கு காலேஜே போல பிடிக்கல நான் போக மாட்டேன்ட்டு நின்னுட்டான்
இன்ஜினியரிங் தான் கஷ்டமா இருக்குது யாருமே ஒன்னும் முடியல ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்ல ஒரு டிப்ரஷன் ஆய்டுது ஏன்டா போனோம்னு இருக்கு
அதுதான் டே அங்க சேர்ந்து நீ என்னன்னா ஒரு இருவத்து ஏழாயிரம் ரூபாய் முப்பதாயிரவ கட்டி நின்னுட்டான்
ஆ
மறுபடியும்ங்க ஆ இது இல்ல வேல்ட்ட காலேஜ் தாண்டுனவொனே ஒரு காலேஜ் ஒன்னு இருக்குது காலேஜ் பேரு ஏதோ ஒரு பேரு தாங்க காலேஜ் பேரு நசரத் த நசரத்து
நசரத்துக் காலேஜா
ஆ நசரத்து காலேஜ்ல சேர்ந்து ஒரு முப்பதாயிரம் ரூபாயா எவ்வளோ கட்னான் செமஸ்டருக்கு அங்க சேர்ந்து செகண்ட்டு செமஸ்டர் போனா பர்ஸ்ட்ட் செமஸ்டர் அங்க முடிச்சிட்டேன் சொல்லி சேர்ந்துட்டு செகண்ட் செமஸ்டர் தலைவர் இங்க சேர்ந்து படிசின்னு இருந்தாரு
ஆ
ஒரு ரெண்டு மாசம் தான் முழுசா போய் இருப்பான் போல இருக்குது
ம்
ரெண்டு மாசம் போனதுக்கே அவரால முடியல தோ ஒரு வேல்டா பக்கத்துல இருக்கிற காலேஜக்கு அந்த காலேஜ்ல நின்ட்டு இப்ப கடைசியா அம்பேத்காருக்கு வந்துருக்கறான்
இத அவன் முன்னாடியே பண்ணிருந்தானா எவ்ளோ
டே எவ்வளோ காசுடா வேஸ்ட்டு ஆ அவன் காலேஜிக்குப்ப அவனை அனுப்புந்து ஒரு காசு அவன் அந்த ஹாஸ்டல்ல தங்கறதுக்கு ஒரு காசு ஹாஸ்டல் ஃபீஸ் வேற வாங்குனானுங்க இவன் தினம் தினம் சாப்பாடு இவன் செலவு இதெல்லாம் வேஸ்ட் தானே இப்ப இவ்வளவு காசு அவங்க அம்ம கஷ்ட கஷ்டப்படுறாங்கடா பாவம் அது புரிஞ்சுக்க மாட்டேன்றான் டா அந்த பையன் இப்ப என்ன டானா ஜாலியா சுத்தின்னு இருக்குறான் கேட்ரிங் போய்கின்னு
சுரேஷும் அந்த மாதிரி தான் இருக்குறான் இப்போ
அவனுங்க கூட என்ன தெரியுமா சொல்றனுங்க ம் மறுபடியும் இப்ப நீ பர்ஸ்ட் இயர்ல இருந்துதான் படிக்கணும்னானுங்க அம்பேத்கர் காலேஜ்ல
ஆமா இன்ஜினியரிங் படிச்சிட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சைன்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணுவான்
ஏய் இல்லடா ஆர்ட்ஸ் தண்டா அவன் சயின்ஸ் குருப்பு தான் படிச்சான் ஆ சயின்ஸ் தான் படிச்சான் சயின்ஸ் படிக்கிறதுக்கு ஏலகிரிப் போய் படிக்கிறான்
ஏலகிரி இன்ஜினியரிங் படிக்கிறது போய் ஹாஸ்டல் தங்கி படிப்பாங்களாம் ஹாஸ்டல்ல தங்கி
டே அவன் சயின்ஸ் படிக்கிறதுக்கு போனான் டா
ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் ஏலகிரி போனான்
ப அதுதான் பைத்தியம் புடிச்சிருக்கு அவனுக்கு ஒரு வருஷத்துல பைத்தியம் பிடிச்சுட்டான்
ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்கா அவனுக்கு பைத்தியம் புடுச்சுஇருக்கு
டேய் யாருடா உன்ன ஏலகிரிக்கு போன்னு சொன்னது சொல்லு அவனே போனா அவனே நின்னா மறுபடி நஸ்ரத் போட்டா
எங்ல்லா அந்த மேரி ஃபீஸ் கட்டி போறம் சூடமா இருந்தல்லா போயிட்டு எங்கனாச்சு ஹாஸ்டல்ல தங்கி இருந்து பட்ச்சுட்டு இது பண்ணி கிளியர் பண்ணிட்லால்ல
ஹாஸ்டல்ல தங்கியிருந்து கூட என்னாடாடே ஒரு ஒரு ரெண்டு மாசோ செட் ஆவாதுடா உனுக்கு ஒரு ரெண்டு மூணு வாரோ செட் ஆவாது ஆ அதுக்கப்பறோ பசங்க செ பசங்கள நீ எப்டி இருக்கிறியோ அப் நீங்கனா பசங்க ஜாலியா இருப்பானுங்கோ ஆ நீ ஜாலியா இருந்தன்னா அவனுங்க உங்கூட ஜாலியா இருப் குரானோ இவனுக்கு அது தெரியாம இவ நின்னுட்டா
நா போன ஒரு ஒரு மாச நா அமைதியா இருந்தே எதும் ப்ப இதுவாவல ஒரு மாரி நானே நின்ந்தலா போய் வேறெதா ஆச்சு ஜாயின் பண்ணலாந்தா இருந்தனே
ஏய் என்னைக்கெல்லா போன ஃபர்ஸ்ட்டு மூணு மாசத்துல செம்ம ஜாலியா இருந்துடா அதுகப் தொற வெறுப்பாவுது வெறுப்பாவுது போற்துக்கே
அப்றோ நா வீட்லே வச்ட்ட கவுன்சிலிங்லா போட்டோ ஒரு வருஷோ போயிச்சு
எதுக்கு ஆ ஒரு வருஷம் போயிச்சு இதுக்கு மேலே ஒன்னு பண்ண முடியாது உனகாச்சு பரவால்ல அவ செய்லன் இருக்கறா உ கிளாஸ் பையனா வேற
ஆமா செய்ய வேற கிளாஸ் தா ஆனா பாத்துப்போ காலேஜ்ல ஒன்னா போறோ ஒன்னா போறோ அது மட்டுதா இது
நான்லா தனியா தண்டா போறனே இத்தினிக்கு இங்கந்து ரெட்டின்ச்சு போய்டுவ
ஆ
இங்கருந்து ரெட்டில்ஸ் போறது மட்டு தா ‌வேல அங்கந்து ஒரு பைய எ எங்கிளாஸ் பையன எ கூட இருக்கற பையனே வருவா மழைல்
ஆ பசங்கிறானங்க பசங்கள புடிச்சட்ட போனோனோ
ஆ பசங்கல புஸ்டா போலன்டா
அஹ்லான் போயிட்டு டெய்லி சய்ஸ் ஸ்டேஷன் போவ சின்னமனூர் போனன்னா ஃபோன் அட்ச்சிடுவ அவனுக்கு ஃபோன் அட்ச்ட்டு வாங்கடான்னுவ அவனுங்க களம்பி வந்துனே இருப்பானுங்க அ ட்ரெயின் ஏறி போய் காலேஜ் எறங்கிட்டு
ம் அந்த மேரி இருடாண்ணா எங்க இவனுங்க இருக்குறானுங்கோ
நம்பளுக்கு செட்டாவர பசங்கள புச்சுக்கணு நம்ம
இவனா தெருவுல தெளிவுல தெளிவில்லாத பசங்கள கூட சேந்தா தெளிவில்லாமா தா ஆவாணுங்கோ
இப்டிதாங்கிறானுங்கோ எ கிளாஸ் நெறைய பேர் அப்டிக்கிறானுங்கோ நாப்பத்தி ஏழு பேர் நாப்பது பேர் அப்டி தாஇருக்றாணுங்கோ ஏழு பேர் என்னை என்னய மாரி கவர்மெண்ட் ஸ்கூலேந்து வச்சப்பைய
இப்ப தா கிளாஸ்ல அம்பத்தி ஏழு பேர்ல அம்பத்தி ரெண்டு பேர் பசங்கோ
ஆ என்னடா சொல்றா
ஆமான்டா ஃபுல்லாமே பசங்க தான்டா அஞ்சு பொண்ணுலே ஆறே ஆறு பொண்ணு பிரி ஆ பசங்க தா அது நாங்க பொண்ணுங்கள கண்டுக்கவே மாட்டோம் நாங்க பாட்னு போவோ நாங்க பாட்னு பாய்ஸ் கிளாஸ்மேர் தா இருக்குமே எங்களுக்
ஆ ஆறு பொண்ணுங்கலா என்னா கத
அதுங்க அமைதியா உக்காந்து ஃபோன் நோன்னிருக்கு இல்லைனா என கவ்னிசிரு ப்பாளுங்கோ நம்ம போனமா ஃபஸ்ட் பீரியடு ஆ பேசு
அதுங்க சண்ட போட்டுகுனு உனக்கு பசங்க சும்மா இல்ல எ எங் கொடுக்குறவனுங்கதா அமைதியா இல்லே
ஆ ஆ
இவனுக சண்ட போட்டு பிரச்சன பண்ட்டு அதுங் கைல அதுங்க என்னானவோ லெட்டர்ல்ல எழுதி குத்திச்சு பசங்க பேர் போட்டு என்னிமே லாஸ்ட் பெஞ்சு சார் மிஸ்பிஹேவ் பண்றாங்க எங்க கிட்ட மிஸ்பிகேவ் பண்றானுங்க த ஆ ச ரொம்ப பேட் வேவ்ர்ட்ஸா யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி லெட்டர் எழுதி கிளாஸ் டீச்சர் கிட்ட குட்திர்ச்சு
ஐஐயோ
அவள்தா அது ஒரு பெரிய பிரச்சன ஆயி பிரின்சிபல்லா வந்து என் கிளாஸ் ன லாஸ்டு பெஞ்சு யாரு எழுந்துருங்கோன்னான்னா ஆறு பேர் எழ்ந்து நிக்கறோ அதுல் ஆறு பேரு பேரு மார்க் ஆயி டேய் அவள்தா பஸ்ட் இயர்லயே பேர் வாங்கிட்டு வன்ட்டு போர்ஜெர்ரி பசங்க வந்து கேக்குறானுங்க என்னடா எ பே பிரின்சிபல் வன் பேசினுக்கறாங்க இங்க போர்ஜெர்ரி பசங்க வந்து எங்கள கூப்ட்டுன்னு போறானுங்கோ